ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் ஹலோ மேடம் இந்த மார் எப்டி ஆன்லைன்லியு வந்து நறையா பொருள் எல்லா வாங்கலா நமக்கு யூஸ் ஃபுல்லா தா மேடம் இருக்கு
ஆமா ஆமாங் மேடம் கொஞ்சோ ஒரு நிம்ஷோ மேடம் தண்ணி குடுச்சுட்டு வந்துற
ஆ ஆ ஆன்லைன்ல நறையா பொருளு நானு வாங்கிருக்க ஒரு சிலது வந்து நல்லா வரு மேடம் ஆனா ஒரு சிலது வந்து நல்லா வராது அந்த மாரி தா இருக்கு இது வரைக்கு நா வாங்கிருக்குறதுல்லா
இது நீங்க ஆ கேக்குது மேடம் கேக்குது பெயிண்ட் எல்லா பாத்திருக்கீங்களா பெயிண்ட் எல்லா வீட்டுக்கெல்லா அடிப்பாங்களே பெயிண்ட்டு
ஆ பாத்துருக்கோம் மேடம் அது நாங்க வந்து ஒரு கடையிலதா வாங்குவோ
ஆ அந்த பெயிண்ட இப்பல்லா ரூம்ஸ்கெல்லா இப்பல்லா சும்மா நம்ப இந்த பிங்க்கு ஆரஞ்சு எப்ப பாத்தாலு ப்ளூ அது மாரிதா மேடம் அடுச்சுன் கெடப்போ ஆனா இப்பல்லா வந்து ரொம்போ மைல்டான கலரா ரொம்போ மைல்டான கலர் மீன்ஸ்ஸா ஒரு மாரி
லைக் இந்த ஹேஷ்ஷு
ஆஸ் ஆ ஏஷ் கே கிரே க் இந்த மாரிலா நம்ம உள்ள அடுச்சு பாத்துருப்போ ஆனா இப்பெல்லா வெளியே அடிக்கிறாங்க
ஆனா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு ப்ளூ ஒன்னு இருக்கு இல்ல நம்ம ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளூ லைக்கு இப்ப வந்து பாத்திங்னா நீங்க பாண்டிச்சேரி சைடு வந்து ஒயிட் டவுன் எல்லாம் போனீங்கன்னு வெச்சுக்கோங்கள அந்த ஒயிட் டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவுங்க வெளிலேயே பாத்தீங்கன்னா டபுள் டபுள்தா ஷேட் குடுத்துருப் பாங்க கலர்ஸ்ஸு இப்போ வந்து எல்லோ வித்து ஒயிட் இருக்கு அப்டி இல்லன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ப்ளூ ஒண்ணு இருக்கும் பாருங்க நல்லா
பாத்துருக்க பாத்துருக்க நா வந்து எத மாரினா நம்ம நீங்க வந்து ஒரு இத ஒரு ஒரு ஸ்கூலோட யூனிஃபார்ம் ஷால் கூட அந்த மாரி இருக்கும் அந்த ஸ்கூல்ல த நா படிச்சே
அ அ அது அந்த மாரி ப்ளூ அது அது அந்த மாரி அ ப்ளூ வித் கூட வந்து ஒயிட் இல்லன்னா ஏதோ ஒண்ணு அந்த மாரி கிரே அந்த மாரி அந்த மாரி ப்ளூ வித்து இந்த சிமெண்ட் கலரு கூட சேத்து இந்த மாரி வீட்டோட அவுட்டர்ல அடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம் அது வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு எடுத்து குடுக்கும் அங்க ஒரு ஏதோ ஒரு பாக்ஸ்க்கு இருக்க மாரி ஏதோ ஒண்ணு பளிச்சுன்னு அந்த ஒயிட் ஓயிட்வுன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கலரும் இருக்கும் ஒரு சில எடத்துல நா பாத்திருக்கே நெறைய எடத்துல
அந்த அட்மாஸ்பியர்கு அந்த கலர் எல்லாம் எடுக்கும் மேடம்
பட் எல்லா அட்மாஸ்பியருக்கும் அந்த கலர் வந்து நல்லா இருக்கு
ஆனா மோஸ்டா இப்ப அந்த காலர் யாரும் அடிக்க வுடமாற்றாங்க வீட்டுல
அது என்ன பாத்தீங்கன்னா அது வந்து ப்ளூ தா மேடம் பாக்குறதுக்கு நீல கலர் தா அது அது வந்து நீல களரும் போது அத அடிக்கலா ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அது எப்பயுமே ஒரு விஷயம் சொல்ல போது நல்லா இருக்காது அத வந்து நம்ம ட்ரை பண்ணி அத பாத்தா தா நமக்கு அது நல்லா தெரியும்
ம் ம்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மேடம் அதுக்கு பாத்தீங்கன்னா டைல்ஸ் சூஸ் பண்ண போனம் சூஸ் பண்ண போனப்ப மொதல்ல எங்க அம்மா மொதல்ல போன ஒன்னே நா பாத்துட்டே மொதல்ல போனோன்னே டக்குன்னு இந்த கலர் தா அப்டின்னு தோணுச்சு அதே மாரி அந்த கலர் சொல்லிட்டே அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா பார்க் க்கீங்கள இங்க போறதுக்கும் போன உடனே ஃபர்ஸ்ட்ட் சூஸ் பண்ணதும் அதே டைல்ஸ் தா ஆனா அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் செட் டாவாது பாத்தா நல்லா இல்ல அப்டின்னாங்க அதுக்கப்பறோ ஒரு இருவது முப்பது தேடி தேடி முடிச்சட்டு திரும்பியும் அதுக்கப்பறோ எனக்கு புடிச்சதே சேரி ஓகே இதுவே எடுத்துக்கலா அப்டின்ட்டு திரும்பி அதுக்கே வந்தாங்க அதுக்கே வந்ததுக்கப் ப்பறோ அத எடுத்துன்னு வந்து நாங்க வீட்லல்லா போடதுகப்ப‌ ஒரு டைல்ஸா பாக்கும்போது அது நல்லா இல்ல ஆக்சுவலா அது நல்லா இல்லாத மாதிரிதா இருந்தது ஆனா நா அங்கயே இமேஜின் பண்ணி பாத்தே ஃபுல்லா இது ஒட்டு மொத்தமா போட்டா எப்டி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு அதுவும் இல்லாம அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேட் அந்த மாறி தா இருக்கு க்கும் அதுவுமே லைக் அது நல்லா இருந்தது அது நா அங்கயே இமேஜின் பண்ணி பாத்தே இது இப்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்டின்ட்டு அதுக்கப்பறோ அத‌வாங்கிட்டு வந்து நாங்க டைல்ஸ் அதுக்கப்றோ அத போட்டதுக்கு அப்பறமே வீட் வீட்டுக்கு நாங்க கிரக பிரதேசம் போனதுக்கப்பறோ வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து கேட்ட ஒரே கொஸ்டின் இதுதா டைஸ் நல்லா இருக்குது யார் சூஸ் பண்ணதுன்னு நெறைய பேர் அதுதா கேட்டாங்க அதே மேரி பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸுமே கலர் நல்லா தா இருந்தது அந்த மாரி நம்ம வந்து அது நல்லா இருக்கும் இந்த ப்ளூ ஷேட் எல்லாம் பாத்தீங்கன்னாவே கா மோஸ்ட்
ஏன்னா ப்ளூ வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உங்களுக்கு தெரியங்களா இப்ப நம்ம வானத்தே வா வா வானம் கூட விட்டுறுங்க கடல் எடுத்துக்கங்க கடல் பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா
கண்டிப்பா மேடம் இப்ப கூட மேடம் எங்க வீட்ல எங்க படிக்கட்டு கலர் பூசுனாங்க அதுக்குமே வந்து அந்த ஒரு லைக் வந்து எங்க வீட்டு எதற்க ஒருத்தவங்க வீட்டு இருக்கு ப்ளு கலர்ல அந்த மாரி ஒரு ப்ளு அந்த மாரி ப்ளு அப்பற வந்து பாத்தீங்கன்னா வானத்துல வானோ குல அந்த மாறி ப்ளூ கலர் வந்து படிக்கட்டுக்கு சும்மிங் ஃபூல்லலா உள்ள அடிப்பாங்கல்ல
உ உ
இந்த மாரி ப்ளூ கலர் தா நா அடிக்க சொல்லிருந்தே ஆக்சுவலா இது எப்டி ஒடனே இத அடிச்சத கூட எனக்கு தெரியாது அந்த மாரி இந்த ரெட் கலர் அடிச்சிட்டாங்க மேடம் அந்த‌ ப்ளு வக்காம
தே இது இது வந்து பெயிண்ட் கெடையாது மேடம் நீங்க படிக்கட்டுன்னு சொல்லும் போது படிக்கட்ட பொறுத்த வரைக்கு எப்பயுமே பெயிண்ட் கெடையாது அத ஒரு பவுடரா கொடுத்துருவாங்க அந்த
லைக் ஆனா வந்து இந்த ப்ளூவு இருக்குது மேடம் நா பாத்
ஓகே ஓகே அந்த அந்த அந்த ப்ளூ இருக்கு கிரீன் இருக்கு கிரீன்ஸ் ஸி ஸினிரியோ வந்து அப்டியே கிரீன் பாக் க ஒரு ஒரு பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ள நுழையிற மாறி இருக்கு அந்த மாறி கிரீனு இருக்கே ஆனா வந்து நம்ம நம்ம வந்து அந்த கலர கலக்கம் போது அந்த கலர் வந்து கூட பிளாக் ஆட் பண்ணனு பிளாக் ஆட் பண்ணனா ஒரு சிலவங்க வீட்ல வந்து பிளாக் காட் பண்ணாதீங்கப்படின்னு சொல்வாங்க எங்க வீட்லல்லா அது மேரிதா அது வந்து ஒரு சில வீட்ல கத்துக்க மாட்டாங்க ப்ளூ அதே மாரி அடிச்ச ஒன்னே ஒரு ஒரு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்பறோ அது ஃபேடாயிடு அப்டிப்டி சொல்லிட்டு இருந்தாங்க செரி விடுங்க எல்லாரு வீட்லயு ரெண்டு வச்சிருக்காங்க சார் அடிங்க அப்டின்னு விட்டாச்சு
ஆனா வந்து அத பண்ணிந்தா அத ட்ரை பண்ணிந்தா இப்ப எல்லாரு வந்து இத அடிய அத பண்ண கூடாது சொல்லாங்க ஆனா நம்ம டிஃப்ரண்டா ஒண்ணு பண்ணா அதுக்கப்பறோ வந்து கேப்பாங்க அது எப்டி பண்ணீங்க இப்ப நல்லா கே அப்டின்ட்டு அந்த மாரி மேடம் அது வந்து கொஞ்ச ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்க
மேத்த மேல ட்ரை பண்ணுங்க மோஸ்ட் ஆப் கிரீனு இல்லன்னா ப்ளூ அடிச்சு பாருங்க
இந்த ப்ளூலா அடிச்ச நல்லா இருக்கு மேடம் கண்டிப்பா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு அந்த மாறி
ஓகே வேணா கூலிங் பெயிண்டுன்னு கேட்டுப் பாருங்க கோலிங் பெயிண்ட்டுன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒயிட் மட்டு தா இருக்கா ப்ளூ கிரீன் சம்திங்ஸ் கலரு கன் கேட்டு பாருங்க கிடைச்சது நா கூட அடிச்சிர்லா
அந்த மாரி பண்ணலா மேடம் ரொம்ப அதுனா கிரீன் கூட எனக்கு அவ்ளோ எனக்கு செட் ஆகுற மாறி தெர்ல இலைக்கு இப்ப அந்த ப்ளூ அழிச்சோனா இப்ப மழ பெஞ்சா கூட மழ பெஞ்சா கூட அப்டியே அந்த தண்ணீலா நிக்கும்போது அந்த ப்ளூ கலருக்கு நல்லா இருக்கு அப்டியே சுமு ஒரு மாரி இருக்கு அது வந்து நல்லா இருக்கு மேடம் இந்த கிரீன்லா எனக்கு பிடிக்காது சுத்தமா
உ
அது மாறி அடிக்கலா என் இந்த பெண்ட்ஸ்லயு நெறைய வெரைட்டிஸ்லா இருக்கு
எங்க வீட்டுக்கு அடிச்ச கலர் எல்லாமே எதுவுமே வந்து சிங்கிள் கலரே கெடையாது எல்லாமே வந்து டபுள் கலர் தேர்ட் மூணு கலரு ரெண்டு கலரு எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பாத்தீங்களா ஒரு ஒரு ரூமுக்கு சீடு தா எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடுத்த கலர் தா எதுமே சிங்கிள் கலர் நா அடிச்சதே இல்ல எங்க வீட்ல
உ உ
கலர் சூஸ் பண்ணுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரோ ஆச்சு
உ அதா மேடம் எல்லாத்துமே எடுத் எத்தோ கவ்த்தோன் செஞ்சாலே அது நல்லாருக்காது பொறுமியா அது இன்னா வேணு சூஸ் பண்ணி அத எத்தனா நல்லாருக்கும் ஆனா வந்து எனி டைமு இந்த ப்ளாக் கலர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மார்லாஸ் சொல்றாங்க மேடம் அ
இல்ல இல்ல ஆனா அது ஒரு இல்லல்லல்ல ப்ளாக் கு அப்டி ஒரு சில நேர்த்ல ப்ளாக் யூஸ் பண்ண கூடாது சொல்றது ஒரு சில நேர்த்ல நம்க் கரெக்ட்டுன் தோணு எனா அப்டிதா தெர்ல அது எப்டின்னா ஆனா என்னய நம்ப வெஷ்ட்டாங்க அந்த கலரு யூஸ் பண்ண கூடா
இப்ப ஓ இப்ப அப்பறோ எப்டிங்க மேடம் நா தலைல எல்லாம் முடியில்லா கருப்பா வெச்சிக்றாங்க
அதுல்லா நேச்சருங்க அதல்லா இன்னா பண்ண முடியு
அதுல்லா அ எல்லாத்துக்குமே கருப்பு அப்புல்லா சொல்றாங்க பட் அதுல்லா ஒன்னு கடையாது மேடம்
நீங்க என் சிஸ்டர் ஒருத்தவ்ங்கருக்றாங்க ஒரு கோயிலுக்கு அத்மேர்தா ப்ளாக் போடக் கூடாது சொல்லி போட்டாங்க எதோ ஒரு சம்பவு ஒண்ணு ஆயித்து ஆனா நாபகோல்ல எனக்கு நானு
ஆ அப்புல்லா இல்ல மேடம் அது வந்து அது இன்னா சொல்றது எனக்கு ஒன்னு இப்போ சொல்றதுக்கு இல்ல மேடம் அதல்லா யூஸ் பண்லா பட்டு ஆ ஒரு அப் அப்டே ரொம்ப கோயிலுக்ல்லா போனோ அப்புல்லா யூஸ் பண்ணா கூட செரி விட்ருலா பட் இந்த கலர் அடிக்கிர்துக் அது கூட கலக்கர்த் துக்கு ப்ளாக் வருது அதனால ப்ளாக் யூஸ் பண்ணக் கூடாதுன்றதெல்லா ரொம்ப டூ ‌மச் மேடம்
ம் உடுங்க இப்ப இப்பன்னா இன்னா கலர் அட்ச்சிருக்கிங்க ரெட்டா இன்னு ஒரு தா ஒரு ஆ ஒரு இப்போ ஒரு வர்ஷ்ஷோ கழிச்சு கூடோ ப்ளூ அடிச்சுக்லா என்ன இப்போ கலரு தான
அதா மேடம் வேற அப்றம் நீங்க எதாவ்து இன்னிக் என்ன சமயல் செஞ்சிங்ளா
இன்னிக்கு எது செய்ல நா வந்து சண்டே தா செய்லான் இருக்கு சிம்மிலி உருண்ட ஒன் சொல்லிட் டோண்ணே அது வந்து எப்டினா வெய்ட்கெய்ன்க்கு கே கேழ்வரகு தெரியுங்ளா உங்ளுக்கு ரெட் கலர்ல குட்டி குட்டி குட்டியா ஃபுல்லாவே அது கேழ்வெரகுல செய்யர்து தா ஆமா ஆமா ஃபுல்லாவே அது கேழ்வெரக ஊற வெச்சி அத வந்து அரச்சி அட மாறி தட்டி அந்த அட எல்லாத் பிச்சு போட்டுகு மிக்சில ஓட்டி ஃபுல்லா வந்து கேழ்வெரகு மாரி சிம்மிலி உருண்ட அது பேரு சிம்மிலி உருண்டன் பேரு அது வந்து இந்த ஐடியாருக் நாத்திக்கெழம் தா செய்யணு ரெண்டாவது வந்து இந்த இந்தம் பொட்டுக்கல்ல அப்றோ வந்து பாதாமு பிஸ்தா இதெல்லா வெச்சு ஒரு பெரிய பாக்கெட் ஒண்ணு விக்கிது உங்ளுக் தெரியுமான் தெரியல எல்லாமே எல்லாமே ஒரு பதினஞ்சு பொருள் கிட்ட அடச்சி ஒரு பேக்கெட் ஒண்ணு விக்கிது அந்த பாக்கெட்ட குடுத்து ரைஸ் மில்ல குடுத்து அரைக்கணு நம்ம அந்த பவுட்ரு
டப் மார்ருக்கு அது தௌசண்
இல்ல இல்ல அந்த அந்த டப்பா நம்ப வாங்கணு வெச்சு க்கோங்ளே அது வந்து அரச்சியா குடுக்குறாங்க அவுங்க ஆனா அது வந்து அவ்ளோவு நா புடிக்கல
இதெல்லா அதா மேடம் இப்பல்லா செட் ஆவலன் சொல்ட்டு நெறய பேரு சொல்றாங்க ஒரு மாதி அந்த பவுட்ரு குடிக்கிம்போது ஒரு மாரியா எரிச்சல் வருது அந்த மார்லா சொல்றாங்க
அப்டிதா ஆனா அது லக்ஷ்மி ரிஷான்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்னு யூஸ் பண்ணாங்க அது நல்லா இல்லதா ஆனா ஆனா இப்போ சரி இத ட்ரை பண்லா ஒரு ஒரு மாசத்துக்கு ட்ரை பண்ணலா ஒன்னா இப்ப ஒன்னு ஆயிட போது சரி ட்ரை பண்ணலா லஷ்மி ரிஷான்னு ப்ராடகட் ஒன்னு
பட் மேடம் இந்த வெயிட் கெயின்லா இருந்துதுல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ர ச்சு குடிக்கிறது அத அரச்சு குடிக்கிறது அத விட நம்ம ஒரு ரெண் மூணு இட்லி சாப் புறோனா கூட ஒண்ணு நாலு இட்லி அந்த மாரி சாப்பிண்ணு அது ஒனூ விஷயோ இருக்கணு இன்னொன்னு பாத்தீன்னா கண்டினியூவஸா டெய்லீயு இந்த கண்டினியூவஸா ஒரு முப்பது நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே அந்த முப்பது நாளு என்னா பண்ணனு நைட் டு பால் குடிச்சு ஒரு வாழபழோ சாப்ட்ரணு அதே மாரி காலையில வந்து எப்டியா இருந்தாலு ஒரு முட்ட ஒரு ஒரு முட்ட ஒரு வா பனனா அந்த மாரி கூட நடுவுல சேத்துக்கணு இந்த மாரி இத கண்டினியூவஸா பண்ணாதா மேடம் இன்னொன்னு என்னான்னா இந்த அந்த ஒரு ஜூஸ் ஒண்ணு இருக்குல்ல அதையு குடிக்கணு இது இது எல்லாத்தையு ஒரே டைம்ல ஒரே நாள்ல கண்டினியூவஸா முப்பது நாளைக்கு பண்ணும்போது கண்டிப்பா வெயிட் கெயின் இருக்கு மேடம் அது வந்து நம்ப கன்டினியூவஸா பண்ணணு
நம்மளால இல்ல இல்ல நம் நம்ப வந்து இப் இப்ப ஒர்க் போற டென்ஷனு வீட்டுல இருந்தா ஓகே இப்ப மேரஜ் உமனா இருந்தா வீட்டுல இருந்தா ஓக் இதெல்லா செஞ்சுக்லா நம்ம ஒர்க் போர டென்ஷனு இதெல்லா வந்து கரெக்டா
பட் ஆ பட் இ இதெல்லா வந்து இங்க பாருங்க மேடம் ஒரு பத்து நிமிஷத்து வேலதா டக்குன்னு நம்ம அந்த பொருள வாங்கிட்டு வந்து கரெக்டா வச்சு அந்த டைம்ல டக்குன்னு அத அத மிக்சர் பண்ணி அத வந்து எடுத்துட்டு போய்ட்டு கூட நம்ம வேலைக்கு போனா ஒரு ஏழு மணி எட் எட்டுமணி அந்த மாரி கூட குடிக்கலா இப்ப அந்த மாரி ட்டு அதுக்கு அப்புறோ நைட்டு டைம்ல நைட்ல நம்ம எப்டியு வீட்டுல இருப்போ அந்த டைம்ல ஒரு பால் ஒரு பனானா அப்டியே சாப்ட்டு முடிச்சுட்டு கொஞ்சோ ஒரு டென் மினிட்ஸ்கு அப்புறோ அத குடிச்சுட்டு அப்டியே படுக்கும் போதும் அந்த சாப் ட்டுட்டு படுக்கும் போது அது தூங்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகு அதுல இன்னைக் கூட ஒரு அக்கா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ்க்கு வந்து வந்தாங்க எங்க ஊர்ல இருக்கிறவுங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீ பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கவங்க அவங்க எப்டின்னா இந்த சிவன் கோவிலுக்ல்லா சாப்பாடுல்லா செஞ்சு கொடுப்பாங்க அவுங்க வந்து எங்க ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க போல கீழ புரொடக்ஷன்ல தா எதுக்கோ ஜாயின் பண்ணிருக்காங்க ஆ அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு இன்னக்கி சொன்னாங்க அந்த மாரி பனானா சாப்டு டெய்லி வந்து மஞ்சள் வாழப்பழமே சாப்டு தே அந்த மாரி வாழப்பழோல்லா சாப்ட்டா வெயிட் கெயின் ஆவு அந்த மாரி சொன்னாங்க பட் நிறைய பேர் சொல்றாங்க அத ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாரிதா ஃபாலோ பண்ணுவே
இப்ப நம்ப வெறும் பனானவ சாப்புடுறத விட பீனட் பட்டன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பிரெட் கூட வச்சு அந்த பனானாஸ்
ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு இப்ப பீனட் பட்டரு அது மட்டு சாப்ட்டா அது செட் ஆவாது மேடம் இப்ப வந்து ஒரு ஒரு ட்ரிங்க்கு குடிக்கு ஒரு நாளைக்கு காலையில ட்ரிங்க் குடிக்கிறோ நைட்டு மில்க் பனானா குடிக்கிறோ அதுக்கப்புறோ ஈவினிங் டைம்ல இந்த பிரெட்ட வச்சு பீனட் பட்டரு சாப்புறோ அதுக்கு அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா மூணு வேல சாப்பாடு சாப்பிறோம் கூட எஃகு தொட்டுக்கலா இருந்தா அது சாப்புறோ இந்த மாதிரி கண்டினியுஸா இது ஃபுல்லாவே பல்கா நம்ம ஃபாலோ பண்ணாதா வெய்ட்கெய்ன்றது ஒரு தேட்டி டேஸ்ல பாசிபிள் கண்டிப்பா